ஆஹ் சொல்லுங்க
போன வாட்டி நீங்க சூப்பரா பேசுனீங்க அதுல இருந்து எனக்கு நிறைய ஐடியா எல்லாம் கிடை ச்சது உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஹ் அதபத்திலாம் சொன்னீங்க டிரவல் சொன்னீங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது போனாவாட்டி சொல்லும்போது உங்களுக்கு பிசினஸ் கொஞ்ச ஐடியாவாலாம் இது இருக்குங்களா
ஆஹ் பிசினஸ் இப்போ வரைக்கும் நான் பிசினஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்
என்ன மாரி பிசினஸ் பண்ணிட்டு யிருந்திக நீங்க
ஆஹ் அந்த வாட்டர் பாட்டில் இருக்குல்ல வாட்டர் பாட்டில் அந்த வாட்டர் பாட்டில் வாட இல்ல இல்ல இல்ல பேக்டரி எல்லாம் கிடையாது நம்ம அங்க இருந்து எடுத்துட்டு வந்து இங்க ஒரு ஏஜென்சி மேரி டைரெக்ட்டா கொத்துக்கட்டு இருக்கிங்க
ஓ ஓ அப்படிங்களா
அந்த வாட்டர் பாட் டில் வாழையில பேப்பர் ரோல்
ஓ அப்ப அந்த இப்ப இதெல்லாம் சொல்லும் போது நிங்க வந்து கல்யாணத்துக்கு இந்த வாட்டர் சப்ளை பண்ணுவீங்களா
ஆமா அந்த கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்குள்ள எல்லாமே எடுத்துக்கலாம் ஆஹ் என்ன தேவவு கல்யாணக்கு வந்துட்டு இப்போத வாட்டர் பாட்டில் முன்னூர் எம்எல் தேவைப்படும் வாழையல தேவைப்படும் பேப்பர் ரோல் அப்புறம் இந்த டீ கப் அஹ் கறிக்கு வக்க த்து இந்த மாதிரி எல்லாமே தேவைப்படும் ஆஹ் அதாவது ஒரு செட் டா நம்மளிட்ட முன்னாடியே சொல்லிட்டாங்க அப்படினா நம்மளே கொண்டு போய் கொடுத்து வந்துடலாம்
உம்உம் இப்ப நீங்க ஒரு பிசினஸ் தொடங்கிருக்கீங்களா அது எவ்வளவு எவ்ளவு வெச்சி தோடங்கீனிங்க
அதுக்கு வந்துட்டு நம்ம ரொம்ப பெரிய லெவல் எல்லாம் பண்ணல கொஞ்சம் சின்னதா தான் பண்ணும் ஸ்டார்ட் நம்ம எப்படி இருக்கு என்ன பண்ணலாம் அப்பனும் கொஞ்ச யோஸ் சு இருக்கிறப்போ ஒரு சிம்பிளா ஐடியா வந்துச்சு சேரி நம்பயா ரொம்ப பெரிய எஃபெக்ட் போட்டு எதுவுமே தெரியாமையா எஃபெக்ட் போட்டுக்கிட்டு ஆஹ் கொஞ்சம் சின்ன ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு மினிமம் ஒரு அறுபது ரூபா எழுபது ரூபா அப்படனா அறுபதாயிரம் ரூபா அது இல்லாம மூணு பேர் பார்ட்னர் வேறையா மூணு பேருக்கு ஆளுக்குக்கு இருபதாயிரம் இருபதாயிரம் போட்டு ஷேரிங் பண்ணி போட்டு பண்ணோம் ஆனா நாங்க நினைச்ச தோட நல்லாவே இருந்துச்சு
அப்படிங்களா இப்ப லாபம் நீங்க போட்ட காசுதுன்ன எடுத்து த்துட்டீங்களா
ஆஹ் போட்ட காசுங்கறத போட்ட காசு போட்ட காசு வந்துடுச்சு அதோட ஏத்த மாரி லாப மும் வந்துச்சு ஆனா அந்த மூணு பேர் ஷேரிங்கங்கிறப்போ ஆஹ் அது கரெக்டான பாண்டிங் இல்லாமல் போனதுனால இப்போ பாதிலே அதை சா பண்ண வேண்டியது சுற்றி
வந்து நீங்க மொதல் மாசத்து நீங்க ச உனக்கு லாபம் வருங்கறீங்களா அது நீங்க வச்சுக்கிட்டு அடுத்தவாட்டி நீ பண்ணும்போதுன நீங்க ச சேரிங் பிரிக்கனும் இப்ப பஸ்ட்வாட் இப்போ நீங்கள் சரிங் பிடிச்சுங்கன்னா அது வந்து நம்ம பிஸ்னஸ்ஸ் கொஞ்சம் அடிவாங்கிற மாதிரி தான இருக்கும்
இல்ல இல்ல அப்படில்லாம் இல்ல நாங்க வந்துட்டு பஸ்ட் ஆரம்பிக்கிறப்போ எல்லா இடத்துலையுமே நாங்கள் எடுக்க வேண்டிய ப்ராடக்டோட ரேட எல்லாம் கம்மியாக இருந்த
அப்படிகளா
ஆ அந்த தைரியத்தல இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் போதும் அப்பன்னு சொட நம் அப்ப எங்எங்கலாம் கடவாங்குறது அங்குஅங்குலெம் கடன் வாங்கி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட போட்டோம் அத போட்டு விட்டு இப்ப எப்படினா கட அர கடகிறபோ கடக்கே ஒரு இருபது ரூபா போல செலவாயிடுச்சு
அபடிங்களா
ஆமா அந்த ரோல் பண்டல் செட்டா வரணும் ஒ சொன்னதுனால அதுக்கு தனியா ஒரு இருபது ரூபா செலவுயிருச்சு அப்போ நாப்பது ரூபா போவே பேலன்ஸ் அந்த இருவது ரூபா வச்சுதான் ரன் பண்ணியாகனும் இருவது ரூபா வச்சு ரன் பண்றாங்க ஒ அந்த இருவது ரூபா போட்டோம் பஸ் ட்டுபோடும்போது எல்லா ரேட்டு ப்ராடக்ட்வோட ரேட் வாட்டர் பாட்டல் ரேட் கம்மியா இருந்ததுனால அந்த இருவது ரூபா கடக் பண்ணி பஸ்ட் ஒரு லோடு எடுத்தாச்சு மறுபடியும் அந்த ஆப் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் போட்ட அமௌண்ட் கையிக்கு வந்து பாதி அமௌண்ட் தான் வரும் ஏனா பாதி ப்ராடக்ட் உ தானே போது
ஆஹ்
அதன பாதி அமௌண்ட்டு தான் வருது அதனால என்ன பண்ணா இன்னு கொஞ்ச எக்ஸ்ட்டா ஒரு அமௌண்ட் அது தனியா ஒரு இடத்துல கடன் வாங்கி அந்த அமௌண்ட போட்டு சேத்து இன்னொரு லோடு வச்சோம் ஆனா பஸ் வச்ச லோடோ அமௌண்டோ ராஸ் செகண்டு வைக்கிறப்போ இங்க உள்ள ரேட்டு எப்பனா ஆஹ இப்ப இடையில வந்துட்டு இந்த போர் நடந்துச்சு இல்ல ஈரான் ஈராக்கு சொல்ட்டு போர் நடந்ததுனால அதான் என்ன வரக்கூடிய அந்த பொருளோட ரேட் எல்லாம் நறைய ஏறி போயிடுச்சு சிலிண்டர் வேல ஏற னதுனால எல்லாமே ஏறிடுச்சு
ஒ அப்டிங்களா ஒட் டிரான்ஸ்போர்ட் செலவுக்காக உங்களுக்கு வந்து இந்து
ஆமா அந்த த ஹாட் டிரான்ஸ்போர்ட் ஸ் பண்ற வந்த ஒரு செலவுனால நம்பளுக்கு அந்த ஃபுல்லாமே பாதிப்பு அதிகமாக ஆரம்பிச்சுச்சி ஏன்னா நம்ம முன்னாடியே எடுக்கிறப் இப்போ வந்துட்டு ஒரு பத்து ரூபாய்க்கு எடுக்குறோம் அப்புடின்னா இங்க வந்துட்டு நம்ப ஒரு அஞ்சு ரூபா ப த்துரூபா கூட தா விக்க போறோம் ஆனா நம்ப விக் விக்கிய போற ரேட்டுக்கே அங்க எடுக்கற மேரி போயிடுச்சு ஓ நம்ம நம்பட் என்கின்னே அந்த ப்ராடக்ட் இருந்து ச்சி அந்த விலைவா ஏறத்ந்து ப்ராடக்ட் இருந்திருந்துச்சு அப்புடினா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது நம்மளிட்ட அந்த ப்ராடக்ட் கம்மியா இருக்குங்கொ நால நம்ம புதுசா போய்டு மறுபடியும் ப்ராடக்ட் எடுக்கும் போது நம்ம இங்க சேல்ஸ் பண்ண வேண்டிய ரேட்டே குடுத்து எடுக்கிற மாரி போனதுனால ஆ இங்க நம்ம கஸ்டமர்டையு அந்த ரேட்டு போட்டு இதுஆ அவ்வளவு சீக்கிர ரேட்டை உடச்சி போட்டு குடுக்க முடியாம போயிடுச்சு ஆமா சோ அதனால உம் சொல்லுங்க ஆஹ இப்ப அதனால இப்போ அதனால வந்துச்சு அந்த இதை கொஞ்ச ஸ்டாப்
இப்ப இப்ப பிசனஸ் ஸ்டாப் பண்ணி வச்சறீங்களா இப்ப
வச்சிருக்கேம்
அப்ப இப்ப வரைக்கு ரன் பண்ணலப இப்போ எதாவது ஆர்டரு ஆர்ரு மாரி ஏதாவது வந்துச்சுன்னா
இல்ல இல்ல ஆஹ ஆர்டு கொடுப் இரு மாட்டீங்கன்னா இப்ப இருக்கிற ப்ராடக்டுக்கு ஆர்டரு வருதுனா அப்பிடின்னா அத குடுக்கலா நம்மளிட்ட வந்துட்டு அவுங்க கேக்குறப் பாக்கி எதுவுமே கிடையாது அதனால அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாருட்டையு சொல்றது இது இதெல்லா குறச்சாச்சு
சப்போஸ் எமர்ஜென்சி இந்த மாரி வேணு அப்பிடின்னு சொன்னா இப்ப நம்மளட வந்து ரொம்பல ஒரு மினிமோ எடுத்துக்கற ஒரு ஒரு பங்க்ஷனு ரெண்டு பங்க்ஷனுக்கு உள்ள ப்ராடக்ட் மட்டும்தா இருக்கு ஆஹ சோ அது வேணும் ஒரு எமர்ஜென்சி சி எப் ன்னா ஆஹ சொல்லுங்க
நீங்கள் இப்போ சர்பத்துலா விப்பீங்களா சர்பத்து ஜூஸ்
இல்ல இல்ல அந்த பேர் எல்லாம் கிடையாது கூல்ட்ரிங்க்ஸ் பத்து ரூபா பாட்டில் எல்லாம் இருக்குல்ல கூல்ட்ரிங்க்ஸ் மேங்கோ ஜூஸ் ஆரஞ்ச் ஜூஸ் ஜூஸ் அஹ அப்புறம் அந்த பைனாப்பிள் அந்த மாதிரி ஆஹ் ஆமா இந்த மாரி உள்ள அந்த பத்து ரூபா பாட்டில் கூல்டரிங்க்ஸ் மட்டும் தான் நம்ம சேல்ஸ் பண்ணுறது மத்தபடி அதிக முக்கமான ரொம்ப இது பண்ணல ஏன்னா நம்ம சிம்பிளா தானே ஆரம்பிசேம் அது இல்லாம பெரிய பெரிய பிராண்டு கம்பெனி எல்லாம் இருக்கு ஆஹ் நம்பா சிம்பிள ஆரம்பிச்சதனால அவங்களோட அதிகமா கான்டெக்ட் பண்ண முடியல
ஓ இப்போ டைரெக்டா நீங்க அவங்கள்ட்டயே கான்டெக்ட் பண்லான்னு ஒரு ஐடியாவுல இருக்கீங்களா
ஆமா அப்ப டைரெக்டா வந்துட்டு ஒரு அதுக்கு ஏத்த மாரி ஒரு ஃபீஸ் என்னஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன தேவைப்படு அது எல்லாமே ரெடி பண்ணிக்கிட் ஏ ஒரு ஏஜென்சி மாரி வச்சு ஸ்டாட் பண்ணிக்கலா அஹ் அப் இன்னு ஒரு சின்ன ஐடியா இருக்கு ஆ மினிமம் அதுக்கு என்ன என்ன தேவைப்படு இப்போ ஒரு இந்த இந்த பிஸ்னஸ் இப்போ கரக்ட்டா ரன் ஆகணு அப்டின்னா ஒரு பர்ஃபெக்ட் ஆன ஒ ரு எடோ வேணு அந்த எடத்துக்கான எல்லா டாக் ஆமா அந்த எடத்துக்கான எல்லா டாக்குமெண்ட்ஸுமே இருக்கணு அது இல்லாம நம்ப வந்துட்டு ட்டு டைரெக்டா எடுத்துட்டு போய் குடுக்கறதனால அந்த வாட்டர் பாட் டில் வாழையெல பேப்பர் ரோல்லா கொண்டு போய் குடுக்கறதுனால அதுக்கு ஏத்த மாரி நம்பளுக்கு ஒரு வண்டி தேவப் ஓக
ம்
சோ அதனால அந்த வண்டிய ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கிட்டு நம்ம அடுத்தது வந்துட்டு கட இல்லாம ஒரு ஆஃபிஸ் மாரி போட்டுக்கலா
உம்
அஹ் ஹோல்சேல் மாரி அந்த பேரை வந்துட்டு ஒரு ஏஜென்ட் மேரி போட்டுக்கலா
ஓ அந்த ஐடியால இருக்கீங்களா
ஆமா அந்த ஐடியால ஒரு பிளான்ல இருக்கோ
ம் இப்ப திரும்பியு மூணு பேர் பார்ட்னர்ஷிப் போட்டுதா அடிக்கப் போறீங்களா இல்ல நீங்க சோலோவா அடிக்க போறீங்
அந்த பார்ட்னர்ருங்கறது இல்லாம இப்ப நா மட்டுமே தனியாவே இது பண்ணி ரன் பண்ணிக்கலா ஆஹ் ஏன்னா அவு ங்கவுங்க அவங்கவுங்க லைஃப பாத்துப்பாங்க ஃபுல்லாவே யாருமே அது எறங்க மாட்டாங்க ஏன்னா இதுல வந்துட்டு அதிக ஆமா இதுல வந்துட்டு பாட்னர் போட்றோ அப்டின்னா எல்லாமே நம்ம கையில வந்துட்டு அதிகமா இருக்கனு இப்ப இன்வெஸ்ட் ஹோல்சேலுங்கிறப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்ங்கிறது ரொம்ப அதிகமா மூணு பேரு பாட்னருங்கிற ப்போ மூணு பேருக்கு ஷேரிங் போதுங்கிறப்போ அந்த இன்வெஸ் நம்ம இன்வெஸ்மெண்ட் அமௌண்ட் வந்துட்டு ரொம்ப அதிகமா போட்டாதா மூணு பேருக்குமே லாப வரு ஆஹ் கம்மியா ஆமா அந்த கம்மியா இருவாதாயிர முப்பதாயிரனு சொல்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது இதுல கட்டுப்படி ஆவாது ஆனா ஒவ்வொரு நாளு ஒவ்வொரு மாதிரி விலைவாசி போயிட்ருக்கு
உம் இப்பே இப்ப நீங்க எப் எப்போ தொடங்கலான்னு ஐடியால இருக்கீங்க
எப்போ தொடங்கலா அப்புன்னா அடுத்த மாசம் இல்ல அதுக்கு அடுத்த மாச ஆஹ் முதல்ல இந்த வண்டிய ரெடி பண்ணிக்கிட்டு ஆஹ் அதான் ஆமா அந்த வண்டியே ஆமா வண்டிய ரெடி பண்ணிக்கிட்டு தா போண்ணாலே நம்மளுக்கு எல்லாமே ஓரளவு சேப்டி தா ஃபஸ்ட் நம்ம கையில அந்த வண்டி இருக்கணு வண்டி இருந்தா மட்டுந்தான் நம்மளால கரெக்டா ரன் பண்ண ஏன்னா வந்துட்டு நம்ப போட போற வந்து எல்லா பிராடெக்ட் கொண்டு போய் அந்த ஆபிஸ் வெக்க போறது கிடையாது
அப்படிங்களா
ஆமா ஆபீசுங்கிற
பே உங்க பிசினஸ் ஐடியா வந்து எப்டி இருக்குன்னா இப்ப ஏஜென்சி இரு ஒரு ஆபிஸ் மரி தொறந்துகிட்டு அவுங்க ஆர்ட்ரு குடுக்குற பொருள் வந்து நீங்க டேரெக்டா நீ சப்ளே பண்றீங்க ஆனா அது அந்த ப் ப்ராடக்ட் வந்து உ உங்கிட் டு வந்து குடோவுன் அதுமேரில இருக்கு இப்ப தனியா
ஆஹ் ஆமா குடோவுணுங்கிறப்போ நம்ம குடோனுக்கு தனியா எல்லாமே இருக்கு பண்ணோ அத வந்து நம்ம வீட் லே வெச்சிக்கலாமே நம வந்துட்டு ஐ லெவல்ல வந்துட்டு ப்ராடெக்ட் எடுக்க போறது கிடையாது இந்த இப்பனா இந்த சீசன் டைம் தா இந்த சீசனுக்கு இந்த இந்த ப்ராடெக்ட் தேவப்படு அப்புன்னு சொல்ட்டு தா நம்ளுக் தெரிய ஏ பாதிக்கமா பங்சனுங்கிறது குறைஞ்சு வந்துருச்சு பங்க்ஷன்ங்கிறது எப்பயாச்சும் தான் நடக்குது அந்த சீசன் டைம் வைகாசி மாசம்
உம்
டைம்ல தான் அதிகமா நடக்கும்போ வைகாசிங்கதே முடிஞ்சுடுச்சு முடிஞ்சதுனால இப்ப உள்ள பன் எல்லாம் இப்ப குறைஞ்ச வந்துருச்சு நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் இப்ப அதிகமா வந்து கடைகளுக்கு கூல்டிரிங்க்ஸ் போடலாம் வாட் ப்பாட்ட கொண்டு போய் சீல் பண்ணலாம் மத்தபடி வாழயிலை எல்லாம் எடுத்து வந்து வச்சுக்க முடியாது வாழையலங்க ங்கிறது ஆட வந்தா மட்டும்தான் நம்ம எடுத்து பண்ணிக்கலாம் ஆ ஆனா பேப்பர் ரேல்ங்கறது ஒரு ஆர்டரு ப அடின்னா மொத்தமா வந்து கிடந்தாலும் அது லாஸ் ஆ போறது கிடையாது என்ன பேப்பரு தான் அல்லாம் வந்து நமளுக்கு எந்த லசுமே கிடையாது அத எப்ப இப்ப வேணாலும் ரேட்டு மாறுனாலும் நம்ம இருக்கிறதை போட்டு கொடுத்துடலாம் அந்த வாட்டர் பாட்டிலுங்கிறது வாட்டர் பாட்டிலோட வேலயூப்பனா ஒரு ஆறு மாசம் கூல்டிரிங்க்ஸ் ஒரு மூணு மாசம் இதான் இந்த எக்ஸ்பரிங்கிறது அதுக்குள்ள நம்ம எடுக்கிறோம் எடுத்து நம்ம அங்க அந்த வண்டி இருந்த டெய்லியும் டெய்லியும் இல்லன்னா வீக்லி ஒரு தடவை
அப்டிங்களா
ஆஹ் வீக்லி ஒரு தடவை வந்துட்டு இந்த கடைகள்ல்லா ரொம்ப எல்லாம் ஹை ரொம்ப தூரம் எல்லாம் போனேன் ஏன்னா ஆல்ரெடி இங்க ரெண்டு மூணு வண்டி வந்துட்டுருக்கு
உம்
அதனால நம்ம வந்துட்டு இங்க பக்கத்திலேயே உள்ள சின்ன சின்ன கடைகளுக்கு போயிட்டு இந்த வாட்டர் பாட்டில் கூல்ட்ரிங்க்ஸ்ங்கறது அவங்களோட கான்டக்ட வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு என்னைக்கு வேணும் எப்போ வேணுங்கத ஆர்டர் எடுத்துட்டுன்னா அப்டினா அந்தந்த டேட்ல போயிட்டு கொடுத்து வந்த அந்தலைன்லே போன போனா அப்ப போயிட்டு கொடுத்து வந்துரு
அப்பிடியா
ஆமா
ம் ஓகே உங்க பிசனஸ் ஐடியா எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது உங்க பிசினஸ் வந்து நல்லா போவ என்னோட வாழ்த்துக்கள் இப்ப ஏதாவது உங்களுக்கு உதவி வேணா சொல்லுங்க
ஆஹ் ஓகே கண்டிப்பா கண்டிப்பா கண்
அடுத்த வாட்டி கால் பண்றப்ப ஏதாவது கொஞ்ச நல்ல ஐடியாவ பத்தி யோசிக்கலா
ஆஹ் சரி அடுத்த முறை நா இன்னு நெறைய வச்சிருக்கே நா அடுத்த முற கால் பண்றப்போ உங்களுக்கு சொல்
ம் சேரி
ஆஹ் சேரி